கேக்குது கேக்குது ஏய் இந்த மாரி எனக்கு எடுக் க்குனு பரானா சீ வ ஜ் ஃபர்தா
ஃபர்தா
ஃபர்தா எடுக்கணு
அ அது பண்ணிப்பே எனக்கு
சப்பல் சப்பலா ருக்கு தெரியுமா சப்பல் சப்பலாருக்கு ஃபுல்லா சப்பல் வெச்சி ஃபருதா
சப்பல் வச்சு ஃபர்தா நா அங் நானு ஒன்னு பாத்திருக்கே பிங்க் கலர்ல இருக்கு ஆரஞ்ச் கலர்ல இருக்கு ஃபுல் ட்ரெஸு நானு பாத்தே நா போய் சின்ஸ் அக்காடயு கேட்ட அங்க ஒக்காந்து பாத் அ அங்க டெய்லர் அக்காட்ட கேட்டே உக்காந்துட்ருக்கற அப்போ சின்ஸ்யரா போய் கேட்டே அந்த அக்காட்ட அக்கா இது வந்துட்டு தெச்சிதா தருவீங்ளா அப்டி சொல்லி கேட்டே இந்தக்கா பாத் புரில நல்லா பாத் என்னது இது அப்டின்னு அப்பறமா சிரிச்சிட்டு போ புள்ள உனக்கு வேற வேல இல்ல அப்டின்னு
இந்த மாதி எடுக்கணு உன்க்கு அனுப்பி விடுறே நம்ம வெ
அனப்பிவுடு சொல்லாத நம்ப போயிட்டு எனக்கு வேற இடுப்பெல்லா வலிக்கிது நெனைக்கிறே உங்க சாய் பேடு வேற இல்ல வீ பேடு வேற இல்ல
யாரு வாய்ன்டு வருவா உங்‌ அம்மாட்ட சொல்லு
எங்க அப்பா எங்க சொன்னா பாப்ப இப்டிதா எனக்கு அ இல்ல ஆகுற மாரியே இருக்கு ஆனா பாத்தா ஆகாது ம் இன்ஸ்டாமாட்ல ஆடரு போட்டுவுட்ருவே
அதுல போட் ஓ அதுல போட்டா லேட்டாவுல வர ஒகே
இருந்தாலு அது மட்டு என்ன பண்ணுவ
என்க்கு அப்படியெலா ஃபஸ்ட் நாள் ஆகாது செகண்ட்டு நாள்தா தர தர தர தர தர தரேனு ஆமா ஆனா கால்லா வலிக்கிது ஆனா இன்னிக்கு நைட்டு வந்துட்டு யாருமே என்ட பேச கூடாது அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கயா இருக்கு யாராச்சு என்னிய வந்து கெடுத்தாங்கன்னா அவ்ளோதா நானு பேக்காதி ஆடுவே
உன்னோட நிம்மதிய கெடுக்கறக்குனே ஒருத்த இருக்கா
வருவா சேரி வந்துட்டு அவன்ட நா பேஸ் எங்க என் ஃபோன்ன எனக்கு ரெடி பண்ணு லைட்டா பேசுனே அவ்ளதா அவன்ட கேட்டுட்டு எந்த கட சொல்லி கேட்டுட்டு அப்டியே அஹ் தம்பிய விட்டு இது பண்ண சொல்லிருவே உம் உம் உம் கேக்கலயா உனக்கு சூப்பர் இப்படியே பண்ணிட்டு